வணக்கம்ப்பா
வணக்கம் அக்கா எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கேன்ப்பா நீங்க நல்லா இருக்கீங்களா
ம் நல்லா இருக்கேப்பா இன்னைக்கு எப்படி போச்சு
இன்னைக்கா இன்னைக்கு கொஞ்ச நல்லா போச்சு ஏன்னா நா உ ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லா போயிருந்தே இன்னைக்கு சண்டேன்றதுனால அங்க பாத் தீங்கன்னா ஃப்ரெண்டு வீட்ல பாம்பு வந்துட்டு இருந்துச்சு அ கொஞ்ச பயமாவு கொஞ்ச ஒரு மாரியாவு ஜாலியாவு போச்சு ஆ பாம்பு வந்துட்டு இருந்துச்சு அ என்ன பண்ணிருக்காங்க அவங்க ஷூ இருக்குல்ல ஸ்கூல் பசங்க ஷூ அது தொவச்சி வச்சிருக்காங்க பாத்தாக்க அதுல பெரிய பாம்பு
இதே
அந்த ஷூக்குள்ள சூக்குள்ள நல்லா மெலிசா இருந்துச்சு என்ன பாம்புன்னு தெரியலாது பாம்பு இருந்துச்சு ஆ அ அ தோ அந்த ஷூவ எடுத்து போய் திருப்ப எல்லா எடுத்து வைக்கலா இன்னைக்கு கொஞ்ச மழ பெய்யர மாரி இருந்துச்சு அத எடுத்து வைக்கலான் டு அவ எடுத்தா எடுத்த பாத்தாக்க பாம்பு அதுல இருந்து எப்டியோ நல்ல வேல அத ஃபுல்லா தூக்கல என் ஃப்ரெண்டு பாதிதா எடுத்தாங்க அதுக்கீழ தொப்புன்னு விழுந்துச்சு பயந்துன்னு அலறி அடிச்சு ஓடி வந்தாங்க பாத்தாக்கா பெரிய பாம்பு அந்த சின்ன ஷூக்குள்ள எப்டி சுருண்டு இருந்திருக்கு பாருங்க பாம்பு தெரியாம அதுல பசங்க கால விட்டு இருந்தா என்ன ஆகறது அதுக்கப்புற பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அத எல்லாரு அடிக்க சொன்னாங்க என் ஃப்ரெண்டோடைய அப்பா பாத்தீங்கன்னா அத அடிக்க வேணான்ட்டு எந்த பாரஸ்ட்க்காருக்கு ஃபோன் பண்ணி பாம்பு பாம்பு எல்லா புடிப்பாங்க இல்லைங்களா அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி வர சொல்லி அத புடிச்சிட்டு போனாங்க அதுக்கப்புற பாத்தீங்கன்னா சாக்ஸ்குள்ள அது குட்டி போட்டுருக்கு சாக்ஸ் எல்லாம் ச கு ட்டி வந்து சாக்ஸக்குள்ள இருந்திருக்கு இந்த பாம்பு புடிச்சுனு போயிட்டு பிறகு அந்த பாம்பு ஒன்னு ஒன்னா பின்னாடி வருது எப்டியு ஒரு பத்து குட்டிக்கி மேல இருந்துருக்கு ஐயோ நிஜமாவே ஆ ஆமாப்பா க்கறத்துக்கு அழகாவு இருதுச்சு பாம்பு குட்டிங்க ஆனா அழகா இருந்தாலு அதுலயு வெஷ இருக்கு இல்லைங்ளா
ஆமா
அ அதுல அதுக்கப்றமா அந்த குட்டி பாம்புங்களைமே அவங்களுக்கே ஃபோன் பண்ணி வர வச்சி புச்சிட்டு போனாங்க ஆனா கெழந்தைங்க தெரியாம என் அவங்க எ ஃபிரெண்டுக்கு இப்ப கொழந்த வேற இருக்கு அ நாள் கல்ல போட்ற மாரி கொழந்த அது ஏதாது கடிச் சிருந்தா என்ன ஆகறது போய் அத எடுத்து பண்ணி உஷாரா இருக்கணு
ஆமாக்கா அதுக்குதா எப்பமே ஷூ வந்து போடும் போது தட்டிட்டு அப்ற போடணும்ன்றதுதா
ஷூன்றதுன்னே இல்ல எந்த பொருளுமே இந்த கிராமத்து சைடு பாத்தீங்கன்னா இப்போ வெயிலு அந்த இதுவு கொஞ்ச கலந்த க்ளைமேட்டா இருக்கு இல்லைங்களா பாம்பு வந்து குட்டி வுட்ற நேர இது அதனால எல்லாமே உஷாரா இருக்கணு பாதுகாப்பா இருக்கணு
கரெட்தாக்கா நீங்க சொல்றது அ அதே வீட்டுக்குள்ள வராம இருக்குது க்கு ஒரு சில விஷயகள் செஞ்சா வராதுக்கா
என்ன பண்ணனு
இப்ப நம்ப பாம்புகளுக்கு வந்து இந்த பூண்டு வாசன இருக்கு இல்லையா
ம்
பூண்டு வாசனையு
ம்
இந்த இது சொல்லுவாகல்லையா பூண்டு கூட
பூண்டு கூட என்ன பூண்டு கூட என்ன போடணு
பூண்டு வந்து பா
தோல் உருச்சு ஆமா ஆமா சொல்லிருக்காங்க கேள்விப்பட்டிருக்கே நானு ம்
அத நசிகிட்டு அது கூட வந்து வசம்பு
வசம்பு ம்
ஆமா அதையு நசுக்கி தண்ணில கரச்சி
ம்
வீட்ட சுத்தி தெளிச்சி விடுலாக்கா நம்ம காம்பவுண்ட் சைடு போறோ இல்லையா
ம் ம் ம்
அத சுத்தியு சேவருக்கு உள்ளவு தெளிச்சு விடலா உள்ள வராம
ஆ
அதே மாரி கல்லுப்பு கூட பயன்படுத்வாங்க அத வீட்ட சுத்தி போட்டா கூட உள்ள வராதுனு சொலுவாங்க
ம் இதெல்லா பாம்புக் அலர்ஜியா
ஆமாக்கா இந்த வாசனைங்க அலர்ஜி அதே மாரி வீட்ல தோட்டம் வச்சிருப்பாங்க இல்லையா நறைய பேரு தோட்டோட ஓரங்கள்ல மூளைகள்ல அந்த வழியாதான ஏறி வருது இல்ல அந்த இடத்துல வந்து புதினா செடியே வளத்து வக்கலாக்கா புதினாயோடைய வா சன் வந்து பாம்புங்களுக்கு அலர்ஜி அதுங்களுக்கு புடிக்காது அது அத கூட நட்டு வச்சு வளத்தனாக்க அந்த செடி கா தோட்டத்துகுள்ள வராம தடுக்கலா ஆ
கண்டிப்பா ஏ ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி சொல்ற நானு அததா சொன்னே நா என்ன சொல்லி ட்டு வந்தன்னா எதுவு ஓல்ஸ் எல்லா எங்கையு
இதுல வந்து இந்து ஷேம்பு சொல்லுவாங்கல்லையா நம்ம நார்மலா பய ன்படுத்தறது வீட்ல கொழந்தைங்க ஷாம்பூல வந் கொஞ்ச கெமிக்கல் கம்மியா இருக்கு இல்லையா
ஆ
அந்த ஷாம்பு வந்து தண்ணில கரச்சிட்டு
ம்
அத நம்ப செடிங்க மேல தெளிக்கற மாதிரி தெளிச்சுட்டு
ம்
இலைகள் மேல தெளிச்சுட்டு அப்றோ மூண் மணி நேர கழிச்சு நா தண்ணி ஊத்துவோ இல்லையா
ம்
அந்த தண்ணிய தெளிக்கலா
ஆ அந்த மாரி தெளிச்சாலு வராதமா
ம் போயிடு கிட்ட நெருங்கவே நெருங்காது
ஆனா கொழந்த வச்சுட்டு இருக்கறவங்கல்லா ரொம்ப ஜாக் சத்தியா இருக்கணு பையனுக்கு என்ன பயம் ஆயிடுச்சின்னா ப்ப ம்
உள்ள நூறு சதவீதம் பாம்புகள் இருந்தாலு அது அ பத்து சதவீதம் மட்டு தா வேஷம் உள்ளதா இருக்கு இருந்தாலு நமக்கு எது விஷம் இருக்கிறது இல்லாததுன்னு தெரியாது இல்லையா பாத்த உடனே நம்பலுக் பயதா வரு
ஆமா இப்ப கூட ரீசென்டா ஒரு நியூஸ் வந்துச்சு பாத்தீங்களா ஒரு சின்ன பையன் கேரளால அ நைட்ல பாம்பு கடிச்சிட்டு இருக்க அந்த பைய அவங்க ம்மா அம்மா பக்கத்துல படுத் வந்துருக்காங்க அம்மாவு அப்பாவு எழுப்பி என்னென்னவோ கடிச்ச மாறிக்கிதுன்னு இருக்க அவங்க அம்மா அப்பா எதுவு கண்டுக்க காணு ஏதோ கடைச்சிருக்கோ படுறா அப்டின்ட்டு படுக்க வச்சுட்டு இருக்காங்க காலையில பாத்த அந்த கொழந்த இறந்து போயிச்சு இறந்து வாயிலெல்லா நொர வந்து இறந்து போயிச்சு பாத்தக் கீழ அவனு கீழேயே அந்த பாம்பு இருந்துச்சுங்களா கட்டு விரியான் கட் ட்டு விரியான் பாம்பு இப்ப ரீசன்ட வந்த நியூஸ் அத அதெல்லா அதே மாரி என்ன சொல்ல வரேன்னா நா அததா சொல்லிட்டு வந்தே பசங்க வந்து தூங்குறாங்க நைட்ல வந்து உங்க தூக்க கெடுதே பசங்களுக்கு வந்து இங்க வலிக்குது அங்க வலிக்குது இல்லையன்ன ஏதாவது கடிச்சுது மாரி இருக்கு இருக்குது அப்டின்னா உடனே எல்லாத்தையு அது எறும்பா கூட இருக்கட்டு எறும்புல கூட அலர்ஜி உட்டுறன் அலர்ஜி குடுக்குற மாரி எலும்பு எறும்புங்களு இருக்கு அதனால என்ன பண்றீங்க உடனே எல்லாத்தையு துணியெல்லா ட்ரெஸ் எல்லா கழட்டி பாருங்க என்ன கடிச்சிருக்கு சுத்தி முத்தி பாருங்க பாத்தீங்கன்னா இந்த அப்டி அவங்க அந்த அப்பா அம்மா அந்த பேரண்ட் அந்த மாரி கவனச்சிருந்தாங்கன்னா அந்த கொழந்தை இன்னைக்கு காப் வந்து காப்பாத்தி இருந்திருக்கலா இல்லங்களா
ஆமாப்பா அந்த மாரி தா பாதுகாப்பா இருக்கணு குழந்தைங்க விஷயத்துல
ம் ஆ அதுதா இன்னைக்கு அது அந்த விஷய எனக்கு இன்னைக்கு ஃப்ரெண்டு வீட்டுக் போனது ஒரு ஜாலியா இருந்தாலு கொஞ்ச கஷ்டமாவ ஆச்சுது ஏதாவது குழந்த போய் எடுத்து அது ஏதாவது ஆயிருந்தா என்ன கெதி ஆகுறது அப்டின்ற ஒரு மாரி கஷ்டமா ஆயிடுச்சு அதனால கொஞ்ச எல்லாருமே ஜாக்கிரத்தையா இருங்க நீங்களுமே சரி குழந்த வச்சுட்டு இருக்கீங்க
ம் ம் சரிங்கப்பா கரெக்டா இருந்துக்கே அந்த மாதிரி ஒரு சில இது எல்லா வீட்டுக்குள்ள வந்தளவு ஒரு சில பயன்கள்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது நெஜமான் தெரியல
இப்ப சிட்டுக்குருவி வீட்டுக்குள்ள வந்துனா சுப்பு காரியம் நடக்கும்னு சொல்றாங்க அப்டி முன்னோர்கள் சொன்னது இதெல்லா ஹ
புரியல என்ன சொன்னீங்க
கேக்குதாக
ஆ கேக்குது சொல்லுங்க
இப்போ சிட்டுக்குருவி வீட்டுக்கு வந்தா
ஆ சிட்டு குருவி
ம் சுப காரியம் நடக்கும்னு சொல்லுவாங்க
அப்டிங்களா
ஆமா அந்த மாரி வெட்டி கிளி வந்தா பணம் சேரும்னு சொல்லுவாங்க நாய் வந்துச்சுனாக்கா கண் திர்ஷ்டி விலகும் சொல்லுவாங்க ஏனா பைரவருடைய வாகனம் இல்லையா அதனால அந்த மாரி சொல்லுவாங்க
எங்க அப்பா வருது வெட்டு கிளியா இருக் கு வீட்ல நலத்து நில அம்மா வீட்டான வெட்ட கிளியா இருக்கு எங்க பணம் செருது பணந் தா போ
அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி பள்ளி சொல்லுவாங்க இல்லையா அது இருந்தாக்கா குளதெய்வ அருள் கெடைக்கும் சொல்றாங்க இந்த செங்குள்ளவி கூட கேள்வி பட்ருக்கிங்ளா நம்பல்லா அடிச்சி தொரத்துவோ செங்குளவி குளவி எல்லா
செங்கொலிவி ஆமா தெரியு தெரியு மேலிஸ்
ஆ அது இருந்துச்சி மகிழ்ச்சி உண்டாகும் அப்டின் சொல்லி இருக்காங்க
அப்டியா எங்க வீட்ல நெறைய அங்கங்க கட்டிட்டு இருக் குதேப்பா இருக்குமா எங்க வீட்ல மகிழ்ச்சி
ம் இருக்குக்கா நம்ம எங்க எப் ஒழுங்கா பாத்துட்டு அமைதியா இருந்தாலே இருக்கு
அது என்னவோ கரக்ட் தா எங்க நா தா அததா நான தா அத கட்னாவே பெருக்கி அடிச்சு தள்ளிட்றனே எங்க தாங்குது ஒரு
ஒ இது பண்றதுக்காக பெரிக்கிறோ அது தப்பு கெடையாதுன் தா எனக்கு தோணுது ஏனா அது பாதுகாப்பு இல்லையா வீட்ல இருக்கவங்க கடிச்சிட்டா என்ன
சின்ன பசங்க ஆமா சின்ன பசங்க இருக் காங்கல்ல ஒரு வாட்டி என்ன தேன் கொட் டிட்டு அந்த முள்ளு மட்டு இருந்து என்னா ஒரு ப்பா மறுநாள் அது கொட்டிட்டு போயிடுச்சு மறுநாள் அது கடிச்ச நேரோ வெடியோமே வடுக்கு வடுக்கு வடுக்கு வடுக்குன்னு ரொம்ப வலி எடுத்துடுச்சு தூங்க முல்ல வொக்காரமுல்ல என்னமே பண்ண முல்ல அவ்ளோ வலி
ஆமாக்கா அது அப்டித்தா இருக்கு
ம் இதுவே சின்ன பசங்க கடிச்
தேனிலயே நறைய வக இருக்கு இல்லையா அது இன்னு வெஷமா இருக்குங்க்கா அது தேனி கடிச்சு முகம் எல்லா வீங்கி போயிருக்கு நெறைய பேருக்கு
ஆமா ஆமா இத்தனைக்கு அது வந்து பாத்தீங்கன் னா செத்து போன கொளவி பெருக்கம் போது கு குப்பைய அல்ல போது கைய்ல தள்ளன அந்த கொடுக்கு வந்து என் கைய்ல மா குத்திக்கிச்சு அந்த கொடு கே அவ்ளோ செத்து போன தேனீக்கே அவ்ளோ வேஷோ இருந்தா அது உயிரோட வந்து கொட் கொட்டிச்சின்னா எவ்ளோ வேஷோ இருக்கு
ஆமா பாருங்க அப்ப எவ்ளோ இதுவா இருக்கு
எவ்ளோ இதுவா இருக்கு ம் அதுதா எல்லா பாத்து உஷாரா இருந்துக்கணு
ஆமாங்க்கா பசங்க வச்சுக்கதனால ரொம்ப பாதுகாப்பா இருக்கணுங்க்கா எனக்கு இன்னொரு அழைப்பு வருது க்கா நா அப்றோ பண்றே
ம் சேரி ஓகேப்பா நன்றி
நன்றிப்பா அ